ஹலோ கேக்குதா உங்களுக்கு ஆ கேக்குது
என்ன பண்றீங்க
இந்தா வெளிய ஷாப்பிங் வந்திருந்தோ
ஓ அப்டிங்களா என்ன ஏதோ விசேஷமா
இல்ல சும்மா இந்த பேர்த்டே வருது சோ அதுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு வந்தோ
ஆ எதாச்சு ஒரு சரவண ஸ்டோர் அந்த மாரி ஒரு பெரிய கடைக்கு போவோ
வாங்கிட்டீங்ளா
ஆ, வாங்கியாச்சு ரெண்டு சட்ட ரெண்டு பேண்ட் அப்றோ ஆ ஷூ
சும்மாவா வாங்கியிருக்கோ எப்பயாச்சுதான பர்த்டே செலிப்ரேட் பண்றோ இயர்லி ஒன் சோ அதுவு எந்த பர்த்டே செலிப்ரட் பண்றோன்ட்டு நமக்கே ஞாபகம் இருக்காது
ஆமா கரெக்ட்டு தா
ஏதாச்சு ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோ வருஷா வருஷோ பண்ணலனாலு பத்து வருஷத்துக்கு ஒருவாட்டியாச்சு செலிப்ரேட் பண்ணு
சேரி பத்து வருஷத்துக்கு ஒரு தடவ செலப்ரேட் பண்ணா கூட அது நம்ம பெறந்த நாள்தான
ஆமா மறந்து போயிரு நமக்கு
அதுதா நம்ம வந்து வயசாகாக அது எப்டியோ மறந்து போயிரு
யா, ஆமா அது நா என்னதா பர்த்டே வந்தாலு அது ஒரு நார்மல் டேயாதா இருக்கு எந்த ஒரு நல்ல விஷியோ செரி ஸ்பெ ஷலான விஷ்யோ இதுவரையு நடக்கல யாருக்குமே அது கொஞ்ச நேரம் நடக்குது அப்டியே போயிருது அது இருக்ற வரைக்கு நல்லா இருக்கு, அது போன அப்பறோ இ மறு படியு நார்மல் டேயா இருக்கு இருக்கு கேக் கட் பண்ற வரைக்கு அது நல்லா இருக்கு கேக் சாப்ட்டு முடிச்ச அப்பறோ அவ்வளதா எல்லாரு போயிருவாங்க சோ அந்த பர்த்டே விஷ்சஸ் முடிஞ்ச்சு
கரெக்ட்டுதா கரெக்ட்டுதா அது ஒரு நாள் எல்லாரு ஞா பக வப்பாங்க பேசுவாங்க அவ்ளதா திருப்பி அப்டியே நார்மலா போயிட்டு இருக்ற மாரி வாழ் க்க போவு
ஆமா மறுபடியு காலைல எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போறவங்க இருக்காங்க, காலேஜ் போறவங்க இரு க்காங்க, வேலைக்கு போறவங்க இருக்காங்க அவ்வளதா என்னா நார்மல் டே ஆயிரு மறுபிடியு அதுக்குதா நெறைய பேர் பர்த்டேயே செலிப்ரேட் பண்றதே கெடையாது
ஆமா நெறையா பேத்துக்கிட்ட சொன்னா அப்டிதா இல்ல என்ன இல்ல சா கொண்டாட்ற மாரி என்ன இருக் க்கு நம்மளுக்கு இன்னு வயிசு போயிட்டுதான இருக்கு
ஆமா
அப்டின்னு சொல்லுவாங்க
ஆ வயசு ஏறிக்கிட்டே இருக்கே அந்த கவல இருக்காது ஆனா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோ
ஆமா
அடுத்தடுத்த சு அடு
அது எல்லா ஒரு வயசு க்கு வர வரைக்கு எல்லாரு செலப்ரேட் பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா க்கு அவங்களுக்கே என்னடா இது வருஷ வருஷ நம்மதா வளந்துட்டுதா இருக்கோ, ஒரு வேற எந்த யூஸ் சுமே இல்ல
ஆமா
அப்டின்தா தோணு
அடுத்தடுத்து ஏதாச்சு வேலைக்கி போயிகிட்டே இரு க்கோ சம்பளம் நறைய கிடைக்குது அதுதா நமக் க்கு ஒரு பர்த்டேயா இருக்கு பிறந்த நாளா இருக்கு ஆனா அன்னைக்கு பொறக்குறோ அது ஒரு பொறந்த நாள்லா இல்ல நமக்கு ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போறோ சோ அங்க சேல்ரி நறைய கடைச்சா அப்போ அ அ நமக்கு ஒரு சந்தோஷோ இருக்கோ
அத வயசு வளர வரல வளர வளர நம்மளுக்கு வந்து வேலதா அதிகமாகு
ஆமா அதுக்கு ஒன்னுமே பண்ணவு முடியாது மெச்சூரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டில்லா கூட கூட எல்லா வரத்தா செய்யு
ஆ ஹாம்மா
அதுவு கல்யாணோ ஆயிடுச்சுன்னா இன்னு ரொம்ப தேவப்படு
கண்டிப்பா ஒரு கல்யாணோ ஆயிடுச்சுன்னா நமக்கு பின்னாடி ஒரு குடும்போ வரு அதெல்லாமு இருக்கு
ஆமா அது அப்டிதா எல்லார் லைஃபு ஒரே மாதிரி இருக்குகாதுல
ஆமா அது இருக்கு ஒவ்வொரு சாமி எல்லாமே எழுதி வச்ச வச்சிருக்காரு ஒரு வாழ்க்கையில என்ன பாக்கணுமோ அத நம்ம பாத்துட்டுதா ஆகணு
ஆமா எது பாக்க கூடாதோ அதையு நம்மோ பாப்போ
ஆமா
எது பாகக்கணுமோ அது முக்கியமா பாக்க மாட்டோ எது பாக்க கூடாதோ அதத்தா முக்கியமா நம்ம பாப்போ
நம்மளுக்கு எழுதி வச்ச கடமைய எப்படியு நம்ம முடிச்சுதா ஆகணு
ஆமா ஆனா எப்ப முடியு எப்படி முடியு யாரு கூட முடியுன்றது தெரியாது
அதுதா அது கண்டுபுடிச்சி அதெல்லா நம்ம கரெக்டா நம்மளுக்கு எப் எப்புடி எல்லா செட் ஆகுதோ அது பாக்குறதுக்குள்ளயே நம்மளுக்கு வயசு முடிஞ்சிரு
ஆமா ஒரு ஒரு தவங்கிட்ட பழகி பி
ஆமா அவங்க எப்டி இருக்காங்க அதெல்லா தெரிஞ்சி
அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கு போவோமா இல்லையா அத இப்டி நடுவுலேயே அ எறக்கிவிட்றுவாங்ளா அந்த மாரி இருக்கு
ஆமா அதெல்லா நறையாவே இருக்கு
ஆமா இந்த படத்துல கூட சொல்லுவாங்க ஐ மீன் ஆடியோ லாஞ்ச்ல கூட சொல்லி இருப்பாரு ஒருத்தர் அ ட்ரெயின் மாரிதா யாரு வேணா ஏறுவாங்க யாரு வேணா எறங்குவாங்க திடீர்ன்டு காணாம போயிருவாங்க அந்த மாரிதா இருக்கு எல்லாரோட லைஃப்பு அதுவு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தா
இப்ப இருக்கற தலைமுறை அப்படிதா இருக்கு ஒன்னு சொல்லவு முடியாது நம்ம
அமா
பழைய காலத்துலல்லா பாத்தீங்கன்னா அப்டி இல்ல நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பத்து வயசுக்குள்ள எல்லா கல்யாணோ பண்ணி வெச்சிருவாங்க
ஆமா எங்க பாட்டியே பதிமூணு வயசுல கல்யாணம்
அதா அந்த வயசு சுலேயே எல்லாத்துக்கு கல்யாணோ பண்ணிருவாங்க அந்த டைம் யாரு அவ்ளோக்கா தேவயில்லாம பேசவு மாட்டாங்க அவங்களுக்கு மரியாத அதெல்லா என்னன்னா கரெக்டா தெரியு இப்பல்லா அப்படி இல்லல யாரோ ஒண்ணு சொன்னா பத்து சொல்ல அடுத்தவுங்க ரெடியா இருப்பாங்க
ஆமா அது கோளாறு சொல்லியே பழகிட்டோ
ஆமா
அது நிறுத்தவு முடியல அது ஒண்ணுமே பண்ணவு முடியாது அதுக்கின்னா பண்றது
உ இப்ப இருக்கிறவங்க அடுத்த தலைமுறை எல்லா நம்மள விட ஜாஸ் த்தியாவே இருக்காங்க நம்ம எல்லா கூட சின்ன வயசுலலா நாம அம் வீட்ல யாரோ கண்ணு காட்னா அப்படியே அமைதியா போயிருவோ இப்ப இருக்கிற கொழந்தைங்க எல்லா எதிர்த்து பேச யோசிக்க கூட மாட்டாங்க
ம் இப்போ கூட ஒரு தலைவர் வந்தாரு தமிழ்நாட்டுக்கு ஓ அது கூட ஒரு அ நெறைய பேர் சொன்னது என்ன ஒரு விஷியன்னா கொழந்தைகள்னாலதா நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்டு சில பேரு சொன்னாங்க
ஆமா அப்டிதா சொன்னாங்க
எதோ ஒரு ரீசன்னால ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா நல்லதுதானே
அதுதா இ நம்மளுக் க்கு நல்லது செய்றவங்க ஜெயிச்சா அது தப்பில்லல்ல அது கொழந்த வழியா ஆகட்டு வேற யார் வழியா கூட இருக்கட்டு நம்மளுக்கு நல்லது செய்யறவங்க வராங்கனா அது நம்மளுக்கு தான நல்லது
இத்தன வர்ஷோ இருந்தவங்களு நல்லது செஞ்சிருக்காங்கன்னா ஒரு டொண்டி பேசன்டேஜ் செஞ்சிருக்காங்க எயிட்டி பேசன்டேஜ் என்ன செய்ய கூடாதோ அது ஃபுல்லா செஞ்சிருக்காங்க
நெறிய செய்யாத வேலல்லா அவுங்க செஞ்சிருக்காங்க இப்ப பா பாத்தீங்ன்னா நம்மளுக்கு ஒரு மாசத்துல இருந்து ந ஒரு ரொ ரொம்ப மாற்றமா இருக்கு நாம இதுலெல்லா
ஆமா அ ஒரு புது
பாத்தீங்ன்னா மொதல எல்லா ப்ரைவேட்டு தனி பள்ளிக்கூடங்களுக்கெல்லா எவ்வளோ காசு வாங்குவாங்க அதெல்லா இப்ப நிப்பாட்டிட்ருக்காங்க கல்வி அமை ச்சரு
ஆமா ஆமா நெறைய பேர்ட காசு வாங்கறத கொஞ்சொ கொஞ்சொ நிப்பாட்டிருக்காங்க
ஆமா இப்பெல்லா எப்டினா அந்த பள்ளிக்கூடத்துக் முன்னாடியே போட்ருப் பாங்க கவர்மெண்ட்ல இருந்த அரசுல இருந்தே நீங்க இவ்வளோ காசு தா வாங்கணு இதுக்கு மேல வாங்க கூடாது இதுக்கு மேல யாரோ லஞ் ச வாங்கனா நீங்க வந்து சொல்லுங்க நாங்க வந்து புடிச்சுக்கறோ
ஆமா
அப்டி எல்லா சட்டோ கொண்டு வந்திருக்காங்க இல்லையினா எனக் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பையனு புள்ளையு வந்து எல்கேஜி படிச்சுட்ருக்காங்க எல்கேஜிக்கு ஒரு கொழந்தைக்கு நாப்பத்தஞ்சாயிர ஃபீஸு
உம் நானே இத்தன வருஷம் படிச்ச நாப்பத்தஞ்சாயிர கட்னது கெடையாது ஸ்கூலு காலேஜு சேத்து
அதுனா இப்ப இருக்கற சின்ன கொழந்தைங்க எல்ஸகே ஜில அவங்க அப்புடி என்னதா சொல்லி குடுக்கறாங்க நா ப்பத்தஞ்சாயிரோ
தெரியதா அதா செல்ல ஸ்கூல்லல்லா ஒரு லட்சோ அந்த மாரில்லா வாங்குவோ ன் எதுக் இங்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்குள்ள ச நீ சொல்லி குடுக்க போறது ஏபிசிடி ஆன ஓனா ஒன்னு ரெண்டு அதுக்கு மேல என்ன சொல்லி குடு
அதுதா ஏதோன்னு சொன்னா இங்க நாங்க ஆடுறது சொல்லி தரோ பாடுறது சொல்லி தரோ அதோ சொல்லி தரோ சொல்றாங்க
அது அவங்கவங்க வீட்ல உக்காந்து டிவி பாத்தாலே போது பிராக்டிஸாயிரு ஆடுறது பாடுறது ஓட்
ஆ அதா நாங்க வந்து சண்ட போடறது எங்கேயோ வெளியா எங்கேயோ உங்க பையே எங்கேயோ மாட்டி கிட்டா அதுலல்லா எப்பிடி வெளியே தப்பிச்சு வெளியே வர்றது அதெல்லா சொல்லி குடுக்குறாங்க இதெல்லா சும்மா காசு மட்டு வாங்கிட்டுருக்காங்க ஆனா என்ன வாரத்துல ஒரு நாள் மட்டு சொல்லி குடுப்பாங்க
ம் ஆமா ஆனா ஒரு சில ஒரு சில ஸ்கூல்ல சொல்லி தர்றாங்கதா ஆ தற்காப்பு கலைகள் எல்லாமே சொல்லி தர்றாங்கதா ஆனா அது கத்துக்குற மைண்ட்செட் அந்த கொழந்தைக்கி வேணுல்ல
அதா அந்த சின்ன வயசுல அந்த கொழந்தைங்களுக்கு எப்பிடியோ வெளையாடதா தோணு
ஆமா அது சில பேர் வந்து சில கொழந்தைங்க வந்து அதுல இன்ட்ரெஸ்டாருக்கு ஆ செரி இது என்னமோ புதுசா பண்றாங்க நம்ம தெரி்சுக்கலா கத்துக்கலா இருப்போ சில கொழந்தைங்க வந்து
அந்த கொழந்த கொஞ்சோ அதா அந்த கொழந்த கொஞ்சோ வளந்து வளந்ததுக்கு அப் புறோ சொல்லி் குடுத்தாவது செரி அந்த கொழந்தைக்கு புரியு அது பழகுன் நாம வெச்சுக்கலா சின்ன கொழந்தைங்களுக்கு அதெல்லா சொல்லி் குடுத்தா அவங்களுக்கெல்லா என்ன புரியு அவங்க வெளையாடுறதுலதா இருப்பாங்க
ஆமா அது அப்படிதா இருக்காங்க எல்லாரு அப்படிதா அதுவு சில கொழந்தைங்க சாப்ட மாட்டாங்க
ஆ அதுதா சின்ன கொழந்தைங்க அப்பதா புதுசா ஸ்கூல் ஆ பள்ளிக்கூடத்துக்கு போம்போது அவங்களுக்கே வந்து எல்லா புது புதுசாருக்கு
ஆமா
அவங்களே வீட்ட விட்டு ப கொஞ்ச நாள் போகும்போது அவங்களுக்கே ஒரு மாரியாதா இருக்கு
ம் ம் ஆமா
என்னா அவுங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துல கூப்ட்டுட்டு எனக்கு ஒரு வேற ஒரு கால் வந்துட்டுருக்கு பேசிட்டு வந்தர்ட்டா
சேரி ஓகே ஓகே ம்